ஹலோ
ஞா எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கெங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் இப்பதாங்க தூங்கி ஏச்சே ஒரு மாரி டயடா இருக்கு நைட்டு ஃப்ரெண்சுங்கல்லா வந்துந்தாங்களா வீட்டுக்கு
உம்
கொஞ் நேரொ லேட்டா சமச்சு சாப்பிட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிச்சுங்க தூங்கற்துக்கு
ம் உம் உம்
அதனால காலேல பொறம் இப்பதா ஏந்தே ஏந்து காஃபி போட்லானு வந்திருக்கே
சூப்பர் சூப்பர் ஏங்க இவ்வுளோ லேட்டா ரொம்ப ல அதா டைம் ஆயிட்ச்சுன் சொன்னீங்க நைட்டு
ஆ அதனாலதாங்க இல்லென்னாலு எப்பய்மே இப்ப லீவ் டைம்ன்றதுனால ஒரு ஏழு எட்டு மணிக்கி
உம் உம் உம் உம் நாலா தேதியிலந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடு பிறகு என்ன பண்ணப்
ம் அப்போ ஓரளவுக்கு யேஞ்ச்சுப்பா அதுக்கு தகுந்தா மாரி
உம்
அப்ப ஏழு எ ட்டு மணிக்கு என்சுப்பீங்க
ம் ம் ம்
ம்
என்ன சாப்ட்டிங்க இன்னு சாப்புலட்
இன்னு இல்லிங்க மதியான ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு ம் ம் உம் உம் என்னங்க இல்லங்க மதிய ஒரு ஃபங்ஷன் ஒன்னு இருக்
இல்ல சவுண்டு உங்க பின்னாடி ச சவுண்டு கேக்குதுங்ளே எனக்கு
ஆ இல்ல கால் வந்துட்டேருக்
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
எ கால் வன் என்னது ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்குங்க அதாவ்து திருவிழா நாற்றம்பள்ளி பக்கொ அதுக்காக போய் அப்றொ போலான் டு இப்ப ரெடி ஆயிட் நேரங் கிளம்பிட்
அப்படிங்ளா சரிங்க சரி அப்ப காலைல்ல டிபன் முடிச் ச்சீ அங்க அங்க சாப்பாடு அங்க இரு
இல்லங்க இப்ப டிஃபன் சாப்பிடுற டைமே இல்ல அதனால நாங்க டரெக்டா ரெடி ஆயிட்டு கெளம்பிருவோம்
ஓகே ஓகே ஓகே என்ன பங்க்ஷனுங்க
திருவிழாவா ஆற்றம்பள்ளி பக்கம் ஒரு ஊர்ல அந்த சுத்தி இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜ் டிஸ்டெல்லா இருக்கு இல்லியா
ஆமா ஓ பெஸ்டிவலா சூப்பரா இருக்குங்க திருவிழா நல்லா மிஸ் பண்ணாதீங்க காலைலியே பொயிருங்க எல்லா இருக்கும் அங்கங்க என்னன்ன பண்ணுவாங்க தேர் இழுப்பாங்க அந்த இப்பலாம் வந்து அந்த ஜிபிஎஸ் மட்டும் நிக்க வச்சுட்டு ஜ அது அதுல இது க பின்னாடி அந்த கொக்கி மாரி குத்திகிறாங்க குத்தி கொஞ்சம் நேரம் தொங்குறாங்கப்பா அப்டியே
ஆமாங்க அது நாற்றம்பள்ளி திருவிழால மஞ்சள் அடி அப்டின்னு சொல்லுவாங்க
பட்டுச்சுன்னா புண்ணு ஆகுங்களா ஆகாதுங்களா கண்டிப்பா ஆகும் புரியுதுங்களா ஆனா இப்ப சாமின் வேண்டினு அத கொ கொக்கி முதுகுல குத்தும் போது இதனைக்கும் அப்டி தொங்குறாங்க அந்த தோல்பி உழுந்துருவாங்க ஒரு சிலர்லாம் ஆனா கடவுளோட நஜமாவே ஒரு இது இருக்கனாலான் அவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறதுனால தான் அந்த கொக்கி பாருங்க புண்ணு கூட ஆவுறதுல்ல அவங்களுக்கு அந்த புண்ணு ஆறது கிடது அவங்களுக்கு இன்ஜூரி பெருசா எதும் பெருசா நடக்கறதில்ல டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் குத்திட்டு எடுத்துடுறாங்க பாருங்க அது அப்டியே அமிங்கடுது சரியா போது அவங்களுக் இருக்காது
இல்லிங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா அவங்க அந்த எடத்துல நம்ம குத் தி எத்து எடுத்த உடனே அவங்க அந்த இடத்துல விபூதி ஒண்ணுணு போடுவாங்க அதெல்லாம் ஆன்டிபயாட்டிங்குங்க நம்ம அடிப்பட்ட இடத்துலே கூட அப்படின்னு அது மாரி தடவி பாருங்க அதுக்கு மேல ரத் சத்தம் வெளிய வராது ஆஹ சாம்பல் அது மாரி எல்லாம் அதாவது வில்லேஜ் ருவங்க ஹாஸ் பக்கத்து இல்லாதவங்க எல்லாம் இந்த மாரி ஏதாவது ஒரு மருந்து எடுத்து தடவிடுவாங்க மருந்து மாரி நெனைச்சிட்டு ஆஹ் ஒண்ணு தடவுவாங்க அதாவது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா என்னோட சின்ன வயசு இல்ல ஆஹ் ஒருத்தர் வந்து நாங்க கிணத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அடி பட்டிடுச்சு கொஞ்ச அதிகமாகவே அடிபட்டுடுச்சு அப்போ ஆ எங்க மாமா அவங்க தான் அவங்க வந்து வில்லேஜ்ல இருந்துட்டாங்க அதாவது தர்மபுரி பக்கம் ஒரு சின்ன வில்லேஜு அவங்க அந்த நேரத்துல ரத்தம் அதிகமா போதேன்றதுனால ஒரு நெருப்பட்டி இதெல்லாம் கையில இருந்து நாங்க ஏதாவது அங்க போயிட்டு சுட்டு சாப்பிடுவோம் கிழக்கு அது இத இதெல்லாம் இதுல இது பண்ணி அதது நெருபட்டி எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து அத எதி எரிச்சி அந்த பேப்பர்ல இருந்து சாம்பல் வருது இல்லைங்களா அந்த சாம்பளை எடுத்து வச்சாங்க அந்த அடிப்பட்ட இடத்துல இது உடனே ஆறிடும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு நிறைய சொல்லி தராங்க இந்த வில்லேஜில இருவங்கள நீங்க கேட்டு பாருங்க அவங்க நிறைய தெரியும் இதுக்கு
அது ரத்த வந்துச்சுன்னா இந்த அது மாரி ஃபஸ்ட் எய்ட் அவங்களே பண்ணிக்கிறாங்க
அது மேல புண்ணு ஆகாது அப்படின்றதுக்கெல்லாம் நிறையாவவே அவங்க கிட்ட அவங்களுக் தெரியுது நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆன்டிபயோட் அப்டின்றதால அது பொண்ணு பெருசே ஆகாம அது அப்படியே அணையுது அப்படின் நான் நினைக்கிறேங்க
உம் உம் உம் வெரி குட் வெரி குட் பரவாயில்லை நல்லா
இதையுமே நீங்க யோசிச்சு பாருங்க அந்த நாக்கு கண்ணத்துல குத்துவாங்க இல்லையா சொல்லு அவங்களும் அத எடுத்த உடனே அந்த சில விபூத்த மட்டும்தான் வை ப்பாங்களா
அப்டிங்களா சரி சரி சரிரி
விபூதியோ இதுதான் வைப்பாங்க அதே மாதிரி முதுகுல குடுத்துறவங்களும் அ மஞ்ச விபதி மட்டும் தான் ஃப்புல்ல அந்த இடத்துல
ஆஹ் ஓகே ஓகே ஓகே
இப்ப நம்மளே கூட எங்கேயாவது ஒரு சின்ன எரிச்சலோ புண்ணோ எதாவது ஆயிடுச்சன்னா நம்ம வீட்டுல இருக்கிற
மஞ்சள் வைப்போம் ஆமா பவுட்ரு வைப்போம் எண்ணெய் அப்பல்லாம் தேங்காய் எண்ணெயில கலைக்கி வந்து தேங்காய் நில கலிக்க கிட்டு அந்த எண்ணய வைப்பாங்க உம் என்ன வச்சுட்டாங்கன்னா அது ஓரளவு ஆறிடும் ஓகேங்களா ஆரும்போது ஆ எப்படி சொல்றது அது அது ஒரு சிலர் அப்படியே விட்டுருவாங்க அது அப்படியே ஸ்கின் கலரும் சேஞ்ச் ஆயிடும் பிளாகக்காவும் ஆகாது தேங்காய அனைக்கு அவ்ளோ பெஸ்ட்
ஆஹ் அதுதாங்க தேங்காய் எண்ணெயல்ல கூட மிக்ஸ் பண்ணி அந்த விபூதி எப்படியே நிக்காது இல்லையா அதனால் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி அதை வைக்கிறாங்க விபூதின்றது அதை விட அந்த நான் சொன்னேனே பேப்பர்ல எறிவிச்சு சாம்பல் எல்லாம் வ இருப்பாங்க வேண்டான அந்த விபூதின்றது இதே சாம்பல் தான் எனக்கு தெரிஞ்சு
உம்
பண்ணிதான் எல்லாரும் அந்த சாம்பளை வைக்கிறாங்கு நின்னகிறேன் உங்களுக்கு விபதி எதுல செய்வாங்க தெரியுமா
சாம்பால தான் சொல்லுவாங்க ஒரு சிலர்ல ஆனா வெள்ளையாரு கேடப்பது
அது என்னன்றது உனக்கு தெரியாது ங்களா
தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரியுமா
தெரியுங்க
சொல்லுங்க விபுதி எப்டி எடுக்குறாங்கன்னு
மாட்டுச்சாணம் இருக்கு இல்லைங்களா அதுல வரட்டி தட் வரட்டி தட்டுவாங்கல்ல அந்த வரட்டிய நா எடுத்துட்டு போயி ஆ சுட்- எப் அதுல இருந்து இது பண்ணி எடுத்து தா விபுதிங்க
செரி இப்ப மாட்டு சாணம் வந்து ஒரு மாரி கிரீன் கலர்ல இருக்குங்களா அது காஞ்ச பிறகு கிரீன் கலர்ல அது தா காய வெச்சா கூட கலர் வந்து அவ்வளோ வென்மையா இருக்காதுளா இப்ப விபூதி வந்து வெள்ளையா இருக்கு இல்லைங்களா வாசனையாவு இருக்கு எப்டி அது அந்த மாதிரி மா அங்க ப்ராசஸ்லா
அதுக்கு வாசனையா வரணுனா அதுக்கேத்த மாரி அவுங்க எதாது போடுவாங்க அந்த எடத்துல சுடும்போது கற்பூரம் அது மாரி எல்லா ஏ அதாவதுக்கு சேக்குவாங்க ஆனா ஒரிஜினல் விபூதி விபூதி எப்டி செய்றது நா பாத்தப்போ அப்படி தாங்க காம்ச்சாங்க விபூதி செஞ்சு ஒத் ஒத்தரு வந்துட்டு இந்த மாட்டு சாணத்தை வெச்சி விபூதி செஞ்சு விபூதி பாக்கெட் செஞ்சி வித்து பெரிய பணக்காரரா இருக் பாத்ருக்குறாங்க இந்த கோவில் சைட்ல எல்லா என்னா ஒரிஜினல் மாட்டு சாணத்தில அது அதுலந்தாங்க விபூதி செய்றாங்க வேற எந்த கலப்படமு இல்லாம அதுக்குன்னு ஒரு பழைய இது மாரி வெச்சி வெச்சி குடோன் மாறி அந்த மாட்டு சாணாத்த எல்லா உருண்ட புடிப்பாங்க கட்டியாட் ரவுண் ரவுண்டா
ஆ ஆ ஆ
உருண்ட புடிச்சி அந்த ஒவ்வொரு உருண்டியு உள்ள போட்டு அத அப்டியே உருண்டு உருண்டியாவே வரு அது மேல இது பண்ணி எடுத்து தா இப்போ நம்ப இது பண்ண போம்போது சாம்பல் வெள்ளயா பாத்திருக்கீங்களா நீங்க ஒரு
ஆமா ஒரு சில வெறகுல அப்டியே வெள்ளையா படியு நல்லா ஸ்மூத்தாவு இருக்குது அது ஆமா அது பாத்துருக்குறேன் நானு
வரும் போடும் இதுவும் சாம்பல் வருதுங்க இது அதுக்கப் அப்புற எடுத்து ஜல்லி சீ
உம் வாசன திராவியம் எதுனா கலந்து அது பண்ணுவாங்க பேழக்குது. ஆ இதுக்குன்னு மிஷின் எதன யூஸ் பண்ணுவாங்க போல ஏன்னா இது கையிலன்றது பாசிபிள் இல்ல மிஷின் ஒர்க்கு தான் எதனாப் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. உம். ஏன்னா கையில பண்ணா இப்போ சாணத்தை எரிக்கும் போது ஒண்ணு கருப்பா மாறும் அப்படிங்களா இல்லன்னா அது ஆற விடும் மொத ஒரு வெள்ளையா ஒரு சாம்பல் நெறத்துல வருன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்மப விபூதிலாம் எடுக்கும்போது வெண்மையாவும் இருக்கும் வாசனையாவும் இருக்கும் நம்ம வாயிலும் கொஞ்சம் போட்டுப்போம் நெத்தில மட்டும் இல்லாம வாயில கொஞ்சம் யூஸ் பண்ணுவோங்க இல்லையா அப்போ வந்து அதுக்கா பண்ணா பொருள் அதை ஆட் பண்ணு அதை வெண்மை நிறத்தில் கொண்டு வர்றதான் வந்து அத ப்ராசஸ் கொண்டு வருவாங்க கண்டிப்பா
ஓ இருக்கலாமுங்க.
இருக்கலாம் இருக்கலாம் உம் பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிற்று இருக்கீங்க நா இத்தன் நாளு விபூதி யூஸ் பண்றேன் இ இது
அப்படி இல்லிங்க நால்லாம் இந்த விபூதியை கொஞ்சம் அதிகமா சாப்புட்டு இன் இந்தங்க அது பாத்ததுல இருந்து சாப்படுறது இல்லிங்க அது எதுலதான் செய்றாங்க நம்மளுக்கு இவ்வேளோ புடிச்சிருக்கேன் கோயில்ல குடுத்தாலும் வாயில கொட்டிப்பேன்
வாயில போட்டுப்போங்க இப் மாட்டு சாணாம் சொல்லிட்டீங்க இப்ப இது எப்படி நான் யூஸ் பண்றது வாயல ஐயோ ஐயோ
அது நம்ம வாயில போட்டாலுமே அது ஆன்டிபைட் கேக்குதாங்க நம்ம உள்ள போனாலும் வயித்துக்குள்ள புண்ண ஆத்துங்க
நல்லதுதான் நினைக்கிறீர்களா
நல்லது தான் நினைக்கறாங்க.
இல்ல அதுல கெமிக்கல் சேர்க்கறாங்க இல்லீங்களா அது ஆர்கன் அப்படியே டைரக்ட்டா இருந்தா கூட பரவாயில்ல அது கெமிக்கல்ஸ் சேக்கறது அதனால கலர் சேஞ்ச் ஆவும்
ஒரு சிலதுல அஹ் கருப் அப்புறம் இது கூட தெரியும் ஸ்மெல் வரும் கற்பூர வாசனையே வரும் ஒரு ஒரு விபூதியில எனக்கு அந்த விபூதி சாப்பிட பிடிக்காது ஒரு ஒரு சில நற நறன்னு வரும் ஸ்டார்டிங்ல ஒரு விபூதி அந்த விபூதினா எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்பெல்லாம் எங்கங்க விபூதி
அப்ப வந்து பழைய விபுதி வந்து இவ்வளவு வெண்மை வெள்ளையா வராது ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துலதான் வரும் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் அதெல்லாம் ஒரிஜினலுங்க இப்ப யூஸ் பண்றது ஏதோ கலப்படம் பண்ணுறாங்க இப்போ ஏனா சாக்பீஸ் சாக் பீஸை கூட பவுட்ரு பண்ணி பண்ணருவாங்க இப்ப எது கலப்படம் இல்லாத இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அரிசியே வந்து பிளாஸ்டிக் அரிசி இன்றாங்க அது சாப்படுறதுக்கும் பயமா இருக்குது இதுலஎதுனா பிளாஸ்டிக் இருக்குமா இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் கேன்சர் எல்லாம் அநியாயமா வருது எல்லாருக்குமே வருதுப்பா கேன்சர்
ஆமாங்க சரிங்க நான் பால் வச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஆஹ் நான் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இணைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட காலை எடுத்து
ரொம்ப நன்றி ஆஹ் தேங்க்ஸ் பா தேங்க்யூ தேங்க்யூ
ஆ